ஆஹ் இங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே வீட்ல பிள்ளைங்களலா நல்லாருக்காங்களா
ஆஹ் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டி இருக்காங்க
நல்லாருக்கோ சிஸ்டர் சம்மர் எப்டி போய்ட்டு இருக்கு கு
இங்க சம்மர் இல்லியே இங்க அப்டியே கூலிங்கா தா ‌இருக்கு
சரி சரி நல்லது அப்போ நீங்க தப்பிச்சுட்டீங்க
உம் இங்க அப்டியே மழ திடீர்னு மழை வருது திடீர்னு காத்தடி குது
ஆமா நேத்து இங்க மழ பேஞ்சுது இன்னிக்கு காலேந்து வெயில் நல்லா வாட்டி வதைக்குது நேத்து இல்லாத வெயிலயு சேத்து இன்னிக்கு வெயில் அடிக்குது
ஆ கொஞ்ஜோ வெயில் அடிச்சது சேரி துணி துவைக்கலா அப்டின்னு பாத்தா வெதர் செக் பண்ணா இன்னு ஹாஃவன் ஹவர்ல மழ வருதுனு போட்டுருக்கு
ஓ வெதர் செக் பண்ணி தா துணி துவச்சிட்டு இருக்கீங்க அப்போ
ஆமா ஏனா திடீர்னு காத்தடிச்சதுனா ஒரு செக்கண்ட்ல அப்டியே ஃபுல்லா டோட்டலா எல்லாமே மாறிடுது
ஓகே ஓகே
அதுனால என்ன பண்றதுனே தெரில போன டைம் யூனிஃபார்ம் எல்லாம் ஃபுல்லா அவனுக்கு ட்ராக் ஷூட்டா இருக்குறதுனால துவச்சிட்டு ஃபுல்லா எதுவுமே காயல அப்றோ ஸ்கூலுக்கே லீவ் போடுற மாரி ஆயிருச்சு இங்க அன் யூனிஃபார்ம் ஃபாம் போட்டுலாம் போ கூடாது நம்மலா அப்போலருந்து நம்ம யூனிஃபார்மே இல்லனாலு அன் யூனிஃபார்ம்ல போனாலு விட்டுருவாங்கல்ல அந்த மாரிலா இல்ல இங்க
ஆமா நம்பல்லாம் படிக்கு போது மழ டயத்ல மேக்ஸிம ஆஃத மெம்பர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அன்யூனிபார்ம்ல ‌தா இருப்பாங்க கேட்டா நாங்க அம்மா வீட்ல முதல் நாள் வாஷ் பண்ணி போட்டாங்க அது ட்ரை ஆகல அதனால நாங்க கலர் ட்ரஸ்ல வந்தோ
ஆமா
உம் ஆனா அப்போ உள்ள அட்மாஸ்பியர் இப்பொழுது அந்த இது இல்லல அந்த பசங்களுக்கே அந்த ஹாப்பினஸ் இல்லாம தா போது
ஆமா அப்போல்லா வந்துட்டு நம்முளுக்கு இப்போ எதாவது ஆ இப்போ தீபாவளி பொங்கல் இல்ல ரம்ஜான் இந்த மாரி எதாவது வந்திருந்துச்சுன்னா அதுக்கு போட்டுருந்த புது ட்ரெஸ்ஸ வந்துட்டு அடுத்த நாள் வந்து போட்டு வர சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு அப்போல்லா வந்து கலர் டிரெஸ் போட்டு வர சொல்லுவாங்கல்ல நம்ம இந்த நோம்புக்கு போட்டுருந்த ட்ரெஸ் எல்லா போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப அதெல்லா எதுவுமே இல்ல
ஆமா ஆமா ஆனா ஒரு சில ஸ்கூல்ல வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என எனி ஒன் டேல வந்து கலர்டர்ஸ்ல வர சொல்றாங்க
அது வந்து இந்த அது ஏதோ கலர் டேஸ்ட்னு சொல்லிட்டு ரெட் கலரு அதுக்கப்புறோ கிரீன் கலரு பிளாக் கலருனு சொல்லிட்டு கலர் கலர்ஸ் ஸ்டேஸ்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க
ஆமா அது வருஷத்துக்கு ஒரு தடவ ஆனா நா சொல்றது என்னனா ஒரு சில ஸ்கூல்ல வீக்லி ஒன்ஸ் அன்யூனிஃபார்ம் கலர் டிரெஸ்ல வரலாம் பஸ் அன்னைக்கு ஒரு நாள் அதே போல
ஓ ஆனா இங்க அப்டியெல்லா இல்ல ஆ துடே அன்னைக்கு மட்டு தா கலர் டிரெஸ் ச்சு அதுவுமே வந்து அவுங்க ஸ்கூல்ல யாராச்சு எறந்திருக்காங்க டீச்சர்ஸ்ஸு யாராச்சு எறந்துருந்தாங்க அப்டின்னா அந்த நாள்ல நம்முளுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா அனத்தனிக்கு நம்ம அந்தக் கலர் ட்ரெஸுமே போட்டு போ கூடாது அந்த மாதிரி இங்க சொல்றாங்க
ஓ அப்ப நம்ம அனுபவிச்ச எந்த ஒரு சந்தோஷமுமே வந்து நம்ம பசங்க அனுபவிக்கவே இல்லல நம்ம சின்ன பிள்ளைய வெளையாண்ட வெளையாட் டா இருக்கட்டு நம்ம ஸ்கூல் போம் போது அந்த போட்டு போன டிரெஸ் அந்த ஃபங்ஷனுக்கு மறுநாள் அந்த பண்டிகைக்கு எல்லா மறுநாள் வந்து நம்ம அந்த புது டிரஸ் போட்டு போய் இது எங்க வீட்ல இத எடுத்தாங்க இத்தன ட்ரெஸ் நா எடுத்தே அப்டின்னு நம்ம எவ்ளோ சந்தோஷமா ஷேர் பண்ணுவோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதெல்லா எதுவுமே இப்போ இந்த பசங்களுக்கு இல்ல
எதுவுமே இல்ல சுத்தமாவே இல்ல அ வளையாடுறதாகட்டுமக்ஷ அவுங்க இப்ப நம்ளுக்கெல்லா நறைய கேம்ஸ் எல்லா இருந்துச்சு சும்மா நம்ம அ இந்த கொக்கோ வெளையாடுறது அ அந்த ஒரு பாரம்பரியமான வெளையாட்டெல்லா அப்போலா ஸ்கூல்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப அதெல்லா கெடையாது வாலிபால் ஃபுட்பாலு அவ்வளோ தா ஒரு பேசிக்கான வெளையாட்டு போது அவ்ளோ தா வெளயாண்டாச்சு கெளம்புங்க கிளாஸ்கு அந்த மாதிரி தா பண்ணிடுறாங்க ரொம்ப டீப்பாவலா நாம எதுவுமே நம்மலா வெளையாண்ட்ருந்தோல சரி கொஞ்ச நேரோ நீங்களா வ ளாண்டுக்கங்கன்னு சொல்றப்போ நம்ம எந்த வெளயாட்டு வேணாலொ வெளயாடுவோம்லா அந்த மாதிரிலா பசங்கள விடுறது கெடையாது
ஆமா இப்போ உள்ள பசங்களுக்கு நீங்க சொல்ற மாறி ஸ்கூல்லயே வந்துட்டு படிப்பு மட்டுதா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ்ஸ வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லா எந்த அளவுக்கு இருக்கு அப்டின்ற எல்லா நோட்டீஸ் பண்றதே கெடையாது ஏதோ அப்டியே போனாலு மின்னி மின்னி போனா அவங்க என்ன சொல்றாகளோ அந்த கேம் மட்டுனா அப்ப நீங்க சொல்ற மாறி வாலிபால் த்ரோபால் இது ரெண்டுதா இருக்கு மத்தபடி எந்த ஒ பெரிய பசங்களா இருந்தா கூட கொஞ்சோ வெளையாடுராங்க போல இருக்கு ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு இந்த கபடி மாறி வெளையாடுறாங்க கிரிக்கெட்லா மத்த வெளையாட்ல எதுவுமே அவங்க வெளையாடவு தெரியல அவங்களுக் க்கு இதெல்லா கேமா அப்டின்ற மாறி கேக்குறாங்க நம்ம எல்லா வெளையாண்ட கேம்லா
அமா இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோனா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கில எந்த வெளையாட்டுனாலுமே தைரியமா எறங்கி போய் வெளையாடுவோ இந்த வெளையாட்டு தா வந்து வெளையாடணு இது சேஃபான வெளையாட்டு இது சேஃப் இல்லாத வெளையாட்டு அந்த மாறில்லா இருக்காது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிரிச்சிட்டாங்க கபடி கொக்கோ அப்ரோ இந்த ஆ வாலிபால் எல்லா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு இந்த அ கையில எலும்பு வந்து இதாயிரு ஆ அது வந்துட்டு ஹெவியான வெளையாட்டு இவங்கதா வெளையாடணு யாரெல்லா அதுக்குன்னு செலக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுதா அந்த வெளையாட்டு எங்களுக்கெல்லா வந்துட் இந்த விளையாட்டு மட்டுதா நாங்க வந்துட்டு சேஃபா வெளையடுற வெளையாட்டு மட்டுதா வெளையாடுவோ அப்டின்ற மாறி கொண்டு போறாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் டே வரப்போ மட்டு எந்தெந்த கொழந்தைங்க அதுல செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டுதா அந்த வெளையாட்டு வெளையாடனு மா மத்தவங்களுக்கெல்லா வந்து அது சேஃப் இல்லாத வெளையாட்டு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அதனால சும்மா நம்ம இப்போ ஒரு கிரௌண்டு கூட்டு போறோ பசங்களோட வெளயாடட்டு அங்க வெளாண்டு இருக்குறாங்க போய் சேர்ந்துக்கோ அப்டின்னா கூட இல்ல இது சேஃப் இல்லாத வெளையாட்டு இதுல வெளாடக் கூடாது அப்டின்ற மாறி கொழந்தைங்க சொல்றாங்க
ஆமா அந்த அளவுக்கு இப்ப நம்மலா சின்ன பிள்ளைல ஸ்கூல் போகும்போதெல்லா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வெளையாண்டோ அதுல பேரன்ட்ஸ் ஒட இன்வால்வ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இப்ப உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த கேம் வந்து சேஃப் இந்த வந்து சேஃப் இல்ல அப்டின்ற மாறி அந்த பசங்களுக்குள்ள ஃபீட் பண்ணிராங்க ஐதிங் சோ அது வந்துடு அந்த பசங்களுக்குள்ளேயே ஓகே இது சேஃப் இல்ல இது நம்ம வெளையாட வேண்டா அப்டின்டு அந்த பசங்க நெனைச்சிராங்க அந்த பேரன்ட்டு வேண்டா அப்டிங்கிறத்னால அந்த பசங்களுக்கு அந்த கேம் ஓட ஒரு இதே இ தெரிய மாட்டேங்குது அது எப்டி வெளையாடனோ அது வெளையாட் இல்லா அப்டின்றதுன் தெரிய மாட்டேங்குது ஸ்கூலு அதுல உள்ள பிடி சாரு வந்து அவங்க என்ன பண்லா இல்ல இது எல்லாமே சேஃப் தா எல்லாருமே எல்லா வெளயாடனு அப்டின்லா கொடுக்காம எந்த பசங்க வெளயாடுற அப்டின் வாரண்டட்டா வராங்களோ அந்த பசங்கள மட்டு தா வச்சுகுறாங்க அந்த என்ஜாய்மன்ட்ட தொலச்சுறாங்க சின்ன பிள்ளைல நம்மல்ல ஸ்கூல் படிக்கும் போது அது எப்டி இருந்துச்சி ஸ்போர்ட்ஸ் டேனா அது ஒரு ஜாலியா இருக்குல்ல இப்போ உள்ள பசங்கல்லா எப்டி இது பண்றாங்க ஸ்கூல்ல அப்டின்னா ஸ்போர்ட்ஸ் டேவா யார் வின் பண்ணிருக்கா யார் பிரைஸ் வாங்குறா அவங்க மட்டு போனா போதோ நம்மல்லா போக வேணா நம்ம வீட்ல ரெஸ் ஸ்ட் எடுக்கலா அப்டின்னு ஒரு மைண்ட் செட்லியே அவங்க இருக்காங்க
ஆமா இப்பொ வந்து என்ன பண்ணிறாங்கன்னா நம்மல்லா வந்துட்டு போய் கலந்துகிட்டா கூட வந்து நம்மளுக்கு அந்த ஆறுதல் பரிசு இந்த சர்டிஃபிகேட் நம்ம கலந்துகிட்டோ பார்டிசிபேட் சட்ஃபிகேட் எல்லா குடுப்பாங்கல்ல இப்ப அதெல்லா கெடையாது நம்மகிட்ட இருந்துதா பொதுவா இப்போ ஒரு ஒரு கிளாஸ்ல முப்பது பேர் இருக்காங்கனா முப்பது பேத்திட்டிமே வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வந்துட்டு பேமெண்ட் வந்துடு கலெக்ட் பண்ணிறாங்க இருந்தாலு வந்துட்டு அந்த கொழந்தைங்க கலந்துக்காத கொழந்தைக இல்ல வந்துட்டு போயிட்டு கலந்துகிட்டு அ பிரைஸ் வாங்காத கொழந்தைகளுக்கு ஆறுதலுக்கு கூட வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்ல வந்து ஒரு கைதட்டுறது கூட இல்லாத மாதிரி பண்ணிட்றாங்க யாரு வந்துட்டு வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டுதா அவங்களுக்கு மட்டுதா அந்த ஃபோட்டோவு ஃபோட்டோ வந்துட்டு இந்த இப்போ ஸ்கூல் குரூப் எல்லா இருக்குல்ல அதுல அனுப்புறதோ அப்டித்தா அந்த கொழந்த எந்த கொழந்தைக கலந்துருக்கறாங்களோ அந்த கொழந்தைகளுக்கு மட்டுதா அந்த ஃபோட்டோ அந்த ஆறுதல் பரிசுன்னு சொல்லிட்டு குடுக்குற அவ்ளோ காசு கலெக்ட் பண்றாங்க ஆனா வந்து சும்மா ரூல் பென்சிலு ரப்பரு இந்த மாதிரிதா குடுக்குறாங்க அந்த கொழந்தைகளுக்கு செரி அதனாலு ஓகேதா கொழந்தைகளுக்கு போதுதா ஆனா பார்ட்டிசிபேட் பண்ண கொழந்தைளுக்கு சேத்து குடுத்தா தான அடுத்த டைம் நம்ம இன்னு நம்ம ஃபஸ் டுவாங்க்னோம்னா இன்னு நம்மளுக்கு ப்ரைஸ் கெடைக்கு சொல்லிட்டு அவுங்க பண்ணுவாங்க இப்பல்லா நீங்க சொல்ற மாறி அ எப்பயுமே வந்து ஃப்ரைடே வெப்பாங்க அந்த மாறி ஸ்போஸ்டேலா அடுத்து சட்டடே சண்டே இருக்கமாறி சேரி நம்ம தா கலந்துகில்லேல இன்னைக்கு நம்ம போலாடி ஆ அந்த ஃப்ரைடேவு நம்மளுக்கு லீவா இருக்கு அப்பத் டேஸ் நம்மளுக்கு லீவு நம்ம வீட்லயே இருக்கலா அந்த மாறி ஆயிட்டாங்க அந்த ஒரு வளையாடணு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாத மாறி ஸ்கூல்ஸு வந்துட்டு அப்டித்தா பண்றாங்க சொல்லியாச்சி இந்த மாறி கரெடா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்டி இருந்து வந்துட்டு சரி சரின்றாங்க ஆனா அது பண்ற மாதிரியேத் தெரில ஆனா காசெல்லா நல்லா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க
ஆமா ஸ்போட்ஸ் ஈவன்டு அதுக்கு பிரைஸ் கூட நம்ம தா குடுத்து நம்ம குடுக்கற காஸ்லதா அவங்க வந்து ஷீல்டு வாங்கி வின் பண்ணவங்களுக்குடுப்பாங்களா அதும் டாப் த்ரீல வரவங்களுக்கு மட்டுதா மத்தவங்களுக்கு நீங்க சொன்ன மரி ஒரு ஆர்தல் ஃப்ரைஸோ சின்ன பசங்கதானே அவங்கள வந்து மோட் டிவேஷன் பண்ணாம ஒரு கிஃப்ட் குடுத்தா நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா பார்ட்டிஸ்பேட் பண்ணுவாங்க அப்டில்லா நெனைக்காம அந்த பசங்கள அப்டே விட்டுறாங்க அந்த பச் இதுவே இன்னொரு விஷ்யோ என்னனா அடுத்த இய இயர்க்கு இப்ப வின் பண்ணாங்கல இந்த பசங்கல மட்டுதா ஸ்பெஷலா கேர் எடுத்து அவங்க பண்றாங்க மத்த பசங்களுக்குல்லா எதுவுமே தெரியாது அப்டின்ற மாறி ஃபர்ஸ்ட் இயர் வின் பண்ணவங்கதா செகண்ட் இயர்லயே வின் பண்ணுவாங்க அப்டின்ன மாறி அவுங் அவங்களே ஒரு மைன் செட்ல வந்துடுறாங்க இந்த பசங்களு அப்டி என்ன பண்ணிறாங்க சின்ன பசங்களா இருக்கிறதுனால இவங்கதான வின் பண்ணாங்க லாஸ்ட் இயர் அதனால அவங்களோட நம்ம போட்டி போட வேணா அப்டின்ற மாதிரியு ஒரு மைண்ட் செட்ல இவங்களு விட்டுறாங்க ஆனா எல்லா ஸ்கூலுமே இப்பொ வந்து ஸ்போர்ட்ஸ்ஸ வந்து யாருமே ஒரு இம்போடன் குடுக்க மாட்றாங்க ஸ்டெஸீஸு அவங்களோட ரிசல்டு அது மட்டுதானா என்ன பேரன்ஸ் கேட்டாங்கன்னா ஹன்றட் பர்சென்ட் நாங்க ரிசல்ட் குடுத்துட்றோ அப்டின்னு சொல்லி அவங்க இது பண்றதுக்காக அந்த ரிசல்ட் மட்டுதா அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறதே
அது ரிசல்ட் மட்டு இதுப் பண்ணி கொண்டு போனாங்கனா அப்போ கொழந்தைகளுக்கு வந்துட்டு எக்ஸ் ட்ராவா அவங்களுக்கு என்ன தெறம இருக் க்கு இந்த மாதிரி இத எப்டி கண்டுபுடிக்கிறது ஸ்கூல்ல தா வந்துட்டு ஒரு நாள்ல ஸ்கூல்லதா அதிகமான நேரோ வந்துட்டு இருக்குறாங்க அ பேரன்ஸ்ட் வீட்டுக்கு அவங்க வந்ததுமே பேரன்ஸ் என்ன பண்றாங்க சாப்ட குடுக்கவு அவங்களுக்கு இருக்குற ஹோம் ஒர்க்க பாக்கவு இதுலே போயிற்து டீச்சர்ஸ் எல்லா ஃபர்ஸ்ட் மாறி நம்ம இருந்த டைம்லலா ஆ நீ போய் கலந்துக்கோ இதுல நீ இதுல இப்டி இருக்குனு அப்டிங்கற மாறி ஒரு புஷ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிலா இதுல்ல இல்லவே இல்ல நா படிக்கிலல்லா எ கிளாஸ்ல முப்பது பேர் இருந்தாங்கன்னா முப் பது பேருமே அந்த ஸ்போர்ட்ஸ் டேல வந்துட்டு ஒரு ஒரு இதுல கலந்திருப்போ இல்ல வந்து ஆனுவல் டேனா எல்லாருமே எல்லாத்துலயுமே கலந்திருப்போ அப்போ வந்து என்ன ஆகுனா நம்மளுக்கு ஆட தெரியுதோ தெரியிலயோ பாட தெரியுதோ தெரில்லயோ அந்த போய் கலந்துகிட்டத வச்சு நம்ம மறுபுடியு எதாவது ஒன்னு புதுசாப் பண்ணனுங்குற மாரி ஒரு இது இருக்கு இப்போ அதெல்லா சுத்தமா இல்ல வரியா கை தூக்குறாங்களா இல்லையா சேரி வேணா விட்ரு அப்டிங்குற மாரி கையே தூக்குனா கூட இல்ல போதும் பத்து பேர் வந்டாங்க நீ வேண்டா அப்டின்றாங்க சேர் இந்த கொழந்த இந்தக்காக கை தூக்குச்சே நம்ம அடுத்த இதுல போட்டு உடலா வேற ஒரு இத் துல வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சிர்ல்லா அப்புடின்ட்டல்லா பண்ண மாட்டிங்குறாங்க அது அவங்களாவே முன் வரணு அப்புறோ செரி வேண்டா அப்டிங்கிற மோ ஒரு மாரி அசால்டா பண்ணிட்ருக்காங்க இன்ன பண்றதுன் தெர்ல நம்மதா பேசாம வெளியே எக்ஸ்ட்ராவா வந்துட்டு கிளாஸ்ஸுகுளுக்கல்லா அனுப்புனும் போல
ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தா சிஸ்டர் அதுதா நானு திங்க் பண்ணிட்ருக்க சேரி புள்ள பாப்போ நானு நல்லபடியா யோசிச்சு சொல்றே நீங்களும் வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மாரி பசங்குளுது இருக்கான்னு உங்க சரோன்டிங்ல விசார்ச்சி சொல்லுங்க
ஆமா தனியா போயிட்டு வெளியஸ் க்கிற மாதிரியே பாத்துக்கிலா ஏன்னா எங்க ஸ்கூலெல்லாம் அப்டி ஒன்னு பெருசா இது பண்ற மாதிரி தெரியல குழந்தைகளுக்கு அப்போ உட்காந்தே இருந்தாங்கன்னா டிவி மொபைல்னு அதே பழக்கமே ஆயிரு அதுனால கொஞ்சோ வெளியே கூட்டிட்டு போய் அ ஏதாவது கிளாஸ்ல சேத்தி உடுற மாதிரி பாக்கணும்
சரி சிஸ்டர் சரி இப்ப நான் நீங்களும் பாருங்க நானும் பாத்து சொல்றேன் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் கூ கூப்பிடவா ஓகே சிஸ்டர் பை